அ வணக்கம் நல்லார்க்கீங்களா
என்னா பண்றீங்க ஆ நல்லார்க்க
ம் சா சரிங் சரிங்கம்மா மதியொ என்ன சாப்பாடு
மதியான கீர கீரகொழம்பு
நல்லதும்மா கீரைய வந்து நீங்க எப்டி செஞ்சா அவுங்க பச கீர வந்து கடயல் மாரி செய்வீங்களா ஆ பொறியல் மாறி செஞ்சு குடுவீங்களா கொழம்பு மாரி வெய்ங்களா
கடையல்தா
கடையள்தா அதா கொழம்புமாரிதாஸபொரியல் செய்ணுன்னா முருங்ககீர மட்டுந்தா பொரியல் செய்லா நல்லது சரி சரி அ கடையல்ன்னா எப்டி செய்வீங்க
க அதுதா பருப்பு போட்டுதா செய்வ அ புளி போட்டு சம்டைம்ஸ் செய்வ
செய்வ பருப்புஇல்லனா புளி செய்வ
அப்பறொ வெங்காய தக்காளி அ பச்சை மொளகா அ பூண்டு அவ்ளொதா
அ நா எந்து எப்டி செய்வே அப்டின்னா அ
ஆ சொல்லுங்க
ஆ சொல்லுங்க நா எப்டி செய்வ அப்டின்னா இந்த பயத்தம்பருப்பு இருக்குல்லையா பயத்தம்பருப்ப அ கழுவி எடுத்துக்கிட்டு கீரைய கழுவி அதுலே வெச்சுட்டு வெங்காயொ தக்காளி பச் பச்ச மிளகா பூண்டு அ பச்ச மிளகா மட்டு அதுல காரோ இதுலா போட்டுட்டு
ஆ
நல்லா மிக்சிலிருந்து குக்கர்ல பாத்தீங்கன்னா
ஆ
விசில் விட்டுட்டு அதுக்கப்றோமா எடுத்து வெங்காயோ பெரிஞ்சீரகோ போட்டு தாளிச்சு விட்டுருவ தாளிச்சுட்டு அதுல பாத்திங்கனா கொஞ்சமா வெங்கா தேங்கா அரைச்சி ஊத்தி அத கொழம்பு மாரி கூட்டு பண்ணி சாப்பில்லா
நீங்க கொஞ்சோ டிஃப்ரெண்டா சொல்றீங்கல்ல
ஆ ஆமா அ அ அ கூட்டு மாரி பண்ணி சாப் இப்பெல்லா அது பாத்தீங்கன்னா உருளக்கெழங்கு ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு
ஆ ஆ டெய்லியு என்ன ஒரு டெய்லியு ஒரு சைடிஷ் இன்னானா பண்ணுவீங்க டெய்லி
சைடிஷ் மட்டுமா சைடிஸ் மட்டு கிறீங்ளா அப் பொரீயல் பாத்தீங்கன்னா இங்க அதிகமா நான்வெஜ்கிறதுனால
ஆ
அ
சாப்பாடுக்கு உருளக்கெழங்கு வருவல் வந்து நல்ல காமினேஷன் அப்றோ பத்தீங்கன்னா கார கருணயவன் என்னோட பசங்களுக்கு ரொம்ப புடிக்கு கார கரண இருக்குல்லையா சட்டி கரணன்னு சொல்லுவாங்கல்ல
ஆ ஆ
அது வந்து வரு பண்ணா ஏ பசங்களுக்கு ரொம்ப புடிக்கு அப்றோ பாத்தீங்கனா அப்றோ பொரியல்னு பாத்தீங்கனா பொடலங்கா அவரக்கா அந்த மாரிதா பாவகாலா நா வாங்கவே வாங்கறதே இல்ல
அப்டியா ஆ ஆ செரி செர் ஆ ஆ
அ பாவக்கலா பாத்திங்கனா நா வாங்குறதே இல்ல
ஆ ஆ எனக்கு பாவக்கலா புடிக்காது
புடிக்காதுங்கிறது நா சொல்ற மாரி செ செஞ்சா நல்லா இருக்குமா என்கு புடிக்கு ஆனா பசங்களுகு புடிக்காதுங்கிறது அதனால நா வாங்கறது இல்ல சாம்பரைக்கு வந்து பாவக்கா வறுவல் வந்து ரொம்ப சூப்ப ராருக்கு வெங்காயோ நெறைய அதிகமா வெங்காயோ தக்காளி கொஞ்சோ அதிகமா அரிஞ்சு போட் டோம்னா அந்த கசப்பு டேஸ்ட் வந்து தெரியாது ரெண்டு காமினே ஷனு நல்லா ஒரு வேற ஸ்மெல் வரு ஆ அ சாப்றதுக்கு நல்லா சூப்பர இருக்கு
ஆ ஆ நீங்க மட்டு உங்களுக்கு தனியா செஞ்சு சாப்டுவீங்ளா
செய்ய மாட்டே தனியா செஞ்சு சாப்பிட பிடிக்காது பசங்களுக்கு செய்றதுதா ஆ எனக்கு புடிக்கு அம்மாவ கேட்டே ஊரு போனேனா செஞ்சி குடுப்பாங்க
ஆ ஆ செரி ஓகே இதுக்குன்னு நம்ம அடிக்கடி ஊருக்கு போயே சாப்ட்டுருக்கலா ஆ ஆ செரி
ஆ மத்தபடி அது கசப்பு சுவைங்கிறதுனால எ பசங்களுக்கு புடிக்காது ஒடம்புக்கு ரொம்ப நல்லது தா பாகக்கா
அதா அதா ஆ ஆ ஆமா
ம் நா வந்து குடுக்கறது இல்ல செய்றது இல்ல பசங்களுக்கு
ம் ம் ம் செரி ஈவ்னிங் வெள்ல போவீங்ளா டெய்லி
அ டெய்லி எங்கியுமே காண மாட்டோமா நா அதிகமா ரேரா வெளிலேயே அதிகமா கெளம்ப மாட்ட ரேரு தா
வீட்லே இருக்க போர் அடிக்
எனக்கு வீட் வீட்லயே வேல செரியா இருக்கு பசங்க டியூஷன் போவாங்க வருவாங்க ஸ்கூல் போவாங்க டைம் செரியா இருக்கு அம்மா வீட்டுக்கு போவோ மத்தபடி பாத்தீங்கனா இந்த கோயிலுக்குல்லா போவோ பக்கத்துல இருக்க கோயிளுங்களுக்ல்லா போவோ மூவிக்குல்லா பாத்தீங்கனா ரேரா ரேரா தா அ இருப்போ ஆனா ஓ டி டி லியே வந்துருது இல்லையா டி டிவி வந்து சீரிய சீரியல்னா வந்து அதுவு கொஞ்ச தா விஜய் வந்து ரெண் டு முறையில் வர அது மட்டு தா பாப்பனா ரெகுலரா போ மாட்டே கத கொஞ்சோ
சிரீயல் பாப்பீங்க
போர் அடிச்சதுன்னா சிறகடிக்க ஆசை பாப்பே அழகின் அழகுல பாப்பே பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாப்பே அதுவு அதுவு கொஞ்ச போரா இருந்துச் சின்னா கதைய மட்டு தெரிஞ்சிக்கிட்டு மாத்திப்பே
ஆ ஆ ஆ சன் டிவி சீரியல்லா
சன் டிவில எல்லா என்ன சீரியல் ஓடுதுனே எனக்கு தெரியாது சன் டிவி இல்ல நாங்க பாக்கவே மாட்டோ
அப்படியா
பட மட்டு நியூஸ் அது மட்டு தா காமெடி பாப்போ ஆ நியூஸு காமெடி அதெல்லா பாப்போ
ஆ ஆ ஆ சேரி பேஸ்புக் எல்லா யூஸ் பண்ணுவீங்ளா
இல்லமா என்ட்ட பேஸ்புக்கு இன்ஸ்டா அதெல்லா இல்ல நா அதெல்லா யூஸ் பண்ண மாட்ட நா அதிகமா அப்பவே பாத்தீங்கன்னா யூடியூப் வாட்ஸ்அப் அதிகமா யூஸ் பண்றது இப்ப தா
ஆ ஆ செரி ஓகே ஓகே
இந்த ஒன் இயர் ஸ்டடி இருக்கு இப்ப கொள்ளைய பாக்கனு பசங்கள பாக்கனு வீட்ட பாக்கனு சாயங்காளா வந்தா அதுங்கள பாக்கனு அந்த மாதிரி எனக் எ நேரோ சரியா இருக்கு
டைம் கரெக்டா இருக்கு ம் ம் செரி செ
எனக்கு வந்து பாக்கறதுக்கு நேரோ இருக்காது
ஆ நா பேஸ்புக் தா யூஸ் பண்ணுவ அன்னிக்கான அப்டேஷன் எல்லாமே அதுல வந்துருமா அதனால அத பாத்துட்டு அ தெரிஞ்சிகிட்டா தா எனக்கு ஒரு தூக்கமே வர்ற மாரி இருக் அன்னன்னைக்கு என்னானா நடந்துச்சின்றது
அப்டியா நல்லது நல்லது ம் ஓ அதுல எல்லாமே என்னா நடக்குது வருமா அதா என்னாந்த மாரி து வேற மாரி வெட்டு குத்து போ அவ்ளோதா அத
ஆ
ஆம்
அப்பற வேற என்னா உங்களுக்கு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு
இன்டெரெஸ்ட்டுன் பாத்திங்கன்னா ட்ரெஸ் வேணா ஆ அதா மத்தபடிக்
எது இன்ட்ரெஸ்டா தப்பீங்க பிளவுஸா
யாராச்சு
ம் ம் ப்ரேக் ஆகி கேக்குது உங்க வாய்ஸ்சு ஹலோ
இப்ப சுடிதார் தா எல்லா வந்து ஆ ரெடிமேட் ஆயிடுச்சுல்ல அதனால பா த்திங்கன்னா ப்ளவுஸ் மட்டுந்தா அதிகமா வரு ஆமா
அப்படியா நீங்க அனா சுடி ஸ்டிச் பண்ணீங்கள்ல
ம் தப்ப எ பசங்க எ பொண்ணு நாந்தா போய் குடுப்பே எல்லா மாடலு தப்பே அம்பர்லா கட்டு அந்த மாரி பாதி குடுத்துருவோ க்கு
ஆ பரவால்லையே ம் ஓகே அதுக்குலா ஃப்ரீ டைம் இருக்கா உங்களுக்கு ஸ்டிச் பன்ன
ஆ இருக்குற எடத்துல ஓகே கேக்குற தச்சு குடுக்க வேதா
ஆ ஆ செரி ஓகே அங்கெல்லா எவ்ளோ ப்ளவுஸ்க்கு
துணி லைனிங் ப்ளௌஸ்க்கு எறநூத்தம்பது ருவா
டூ ஃபிப்டியா
நார்மல் ப்ளௌஸ்க்கு ம் லைனிங் ப்ளௌஸ்க்கு வந்து எரநூத்தம்பது ரூபா நார்மல் ப்ளௌ
ஆ
நூத்தம்பது ரூபா நூத்தி இருவது நூத்தம்பது அந்த மாரி
என்ன கம்மியா வாங்குற அந்த மாரி தெரியுது
ஆ ஹலோ ப்ரேக்காய் கேக்குது நீங்க பேசுற வாய்ஸ்
அப்டியா நா உட்காந்திருக்கே
அப்டியா சிக்னல் இல்ல போல சொல்லுங்க ம் செரி ஓகே அப்ப பாப்பாக்குல்லா எல்லாமே நீங்களே ஸ்டிச் பண்ணிடுவீங்க ஹலோ
கேக்குதாமா
ஹலோ ஆ ஆ சொல்லுங்க
ஆமா யூடியூப் பாக்கும்போதேதா நம்மளுக்கு யூடியூப் பாக்கும்போதேதா